என்ன பண்றீங்க
சும்மாதா உக்காந்துட்ருக்க
அப்டிங்ளா ஆமா அந்த டேலி கிளேஸ்ஸு என்னதாங்க ஆச்சு
அதுதா தெரிலியே என்னிய வேற கேட்னே இருக்காங்க என்ன என்ன என்னன்ட்டு வீட்ல
இன்னு கேக்கறாங்கங்க வேல்யூம் கெடைக்க மாட்டிங்குது நா வந்து அங்கதா அங்க ஒரு பொண்ணு கிட்ட கேட்ட
ம்
அந்த பொண்ணு சொன்னா இந்த மார் வந்து அது நம்ம கவுர்மெண்ட் மூலமாதான படிக்கிறோ
ம்
அந்னால வந்து அவுங்க வந்து அந்த ஷேர கொஷ்டின் பன்றாங்ளா பிளேஸ்மண்ட்டே பண்ணாம எப்டி எக்ஸாம் வப்பீங்க அப்டின்ட்டு
ம் ம்
அதுனால எதோ இஷ்யூ போயிட்ருக்கா அதனாலதா எக்ஸ்
எக்ஸாம் முடுச்சதுக்கு அப்புறோந்தாங்க பிளேஸ் மெண்ட்டே தருவாங்க
இல்ல பிளேஸ்மண்ட் பிளேஸ்மண்ட் அங்க இருந்துதான பிளேஸ்மண்ட்டுன் சொல்லிற்காங்க இப்பயே போ இல்ல அப்டி எப்டிங்க காலேஜ்லாப் படிக்கிறீங்க பிளேஸ்மெண்ட் வெச்சுட்டு தான செமஸ்டர் வெக்கிறாங்க இல்ல செமஸ்டர் வெச்சுட்டு பிளேஸ் மெண்ட் வெக்கிறாங்களா புரிதா உனக் கேக்குறது ம் ம் ம் அதனால எதோ கொஷ்டின் ரைஸ் பண்டிருக்கான்ட்டு எதோ சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்ளா அங்க ஒர்க் பண்றவங்க
ஓ
அதுனால என்னன் தெரியல என்னக்கு என்னன்னே புரியலங்க ஒரு வேல கேடைக்குமா அப்டின்னு இருக்குங்க
எனக்கு காலேஜ்ல இருந்து நறையா இது வந்துட்டே இருக்கு
அப்டிங்களா
பட் ஆனா உங்களுக் கெல்லா தூரோ அதனாலதா ஷேர் பண்ணல நம்ம இதுல
எனக்கு வருது ஆனா வந்து எங்க அக்கோண்ட்ஸ் ஃபீல்டு வர மாட்டிங்கிது
இல்ல எங்களுக்கு எல்லாமேதா வருது ஃபுல்லா ஜூனியர் அக்கோண்டன்ட்டு அப்புறோ எக்ஸிகியூட்டிவ் அந்த மாரிலாந்தா வருது ஸ்டாடிங் பேக்கேஜே ஹேண்டுக்கு வர்றது நைன்டீன் பாய்ண்ட் சம்திங்கோ என்னமோ வரு து பட் ஆனா உங்களுக்கு வந்து தூரோ எனக்கு ஓரளவுக் கிட்டதா
அது எங்க இருக்கு
தூரமா இருக்கு
அதா லொக்கேஷன் எப்டி இல்ல லொக்கேஷ் த்தன் எப்டின் கேக்குற எந்த எடத்துல உங்களுக்கு கிட்டனா
எனக்கேக் கிட்டனா இதுல வந்து லொக்கேஷன் வந்து டிசபுள்ளாச்சேஸ் சொல்ல கூடாதே
அப்டியா
ஆமா நா சொல்ற ஆனா நா உங்களுக்கு பேஜு ஷேர் பண்ற அந்த ஒரு பேஜ் ஷேர் பண்ற உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஓகே அப்டின்ற பட்சத்துல கான்டேக்ட் பண்ணி பாருங்க
அந்த டான் பாஸ்கோ வழிகாட்டி அந்த இதுவா
ம்ஹூம் அதெல்லா இல்ல
நா அந்த பேஜ் ஃபாலோ பண்ற வாட்ஸ் ஏப்புல
பேஜில்ல
வாட்ஸ் அப் பேஜு
ஆஹா வாட்ஸ் அப் பேஜ் இல்ல என்னோட பிளேஸ்
கேக்குதா
அலோ
ஆ இப்பதா கேக்குது சொல்லுங்க
ம் எந்து காலேஜோட
வாட்ஸ்அப் குரூப்பா ஆ எனக்கு அந்த குரூப்லயு ஷேர் பண்ணுவாங்க சிலது ஆனா வந்து மோஸ்ட வந்து அந்த இதெல்லா தா வருது எனக்கு அதுதா எனக்கு ஒண்ணு புரியல நம்ம படிச்சிருக்கிறது அக்கவுண்டிங் ஃபீல்டு
ம்
ஆனா வந்து மோஸ்டா வர்றது எல்லாமே வந்து ஏதோ சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அப்புறமா கம்பெனி அத பேஸ் பண்ணிதா ஏதோ ஒத்து
ஓகே ஓகே
ம்
ம்
நீங்க எதனா ஒர்க்கு ட்ரை பண்னிங்க நீங்க ஆல்ரெடி ஒரு கம்பெனி போயிட்டு இருந்தீங்கல்ல
ம்
அந்த கம்பெனி என்னாச்சி
நா கேட்ட வேண்டா சொல்லிட்டாங்க அதுகிட்ட
அது அதா சேரி பேபினா எப்படி கேட்கிறேனா அந்த கம்பெனி இருக்கா இல்ல இல்லையான்னு கேக்குற
ஆ இருக்கே
நீங்க பாதிலியே போனதுனால உங்களுக்கு வேனா
ஆ நா மெடிக்கல் லீவ்ல தானே வந்தே
ஓ
ஆப்ரேஷனுக்கு மெடிக்கல் லீவ்லதான லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தே சம்மிட் பண்ணிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லா சம்மிட் பண்ணிட்டு தா வந்தே
ஆ ஆ ஆ
அப்பறம் பாத்தா என்னோட பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க யாரையோ நா ஒன் மந்த்த் எக்ஸ்கயூஸ் கேட்டனா அவங்க அது டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு நா போறதுக்கு சோ அதனால வந் வந்து வேற ஆள ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க சோ அதனால வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க
எங்க திருப்பி போய் எதுக்கோ ஒரு வாட்டி கேட்டு பாக்கலாம்ல இப்போ
இப்போ போனாலு அந்த மேன்வல் தானே பேக்கேஜம் பெருசா இல்ல அட்லீஸ் சிஸ்டமெட்டிக்கா ஏதாச்சு இருந்தாச்சு பேக்கேஜ் கொஞ்சோ கிடைக்கும்ல அதுல இன்சென்டிவ்ஸ் கூட ஏர்ன் பண்ண முடியாது இன்சென்டிவ்ஸ் ஏன் பண்ணும்னா சண்டே ஒர்கிங் போனோ
எந்த மாரி ஒர்க் போனீங்க
கேஷ் வந்து மேன்வல் ப்ராசஸ் கையில ஹேண்டல் பண்றது இப்ப பேங்க்ல எல்லா கேஷியர் இரு வப்பாங்கள கையில வாங்கி செக் பண்ணி
ஆமா
அந்த மாதிரி அப் அவுங்க கூட சிஸ்டம்ல என்ட்ரி போடுறாங்க சிஸ்டம் கெடையாது இங்கே ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க அந்த பேப்பர்ல வந்து ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்கும் அந்த வேல்யூஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி மிஷின்ல போட்டு அவுங்க கிட்ட சொல்லனும் அந்த மாதிரி
ஓ ஓகே ஓகேங்க
இந்த நோட்ல எழுதனும் டேலி வந்துருச்சு அப்படி ஒன்னு கம்மியா இருந்துச்சுன்னா ஒன்னு ஒன்னு அதிகமா இருந்துச்சுன்னா ஒன்னு அதிக பத்து ரூபால ஒரு நோட் எக்ஸ்டா இருக்கு நூறு ரூபால ஒரு நோட் எக்ஸ்டா இருக்கு நூறுரூபால ரெண்டு நோட்டு கம்மியா இருக் கு அப்டின்னு
பேசாம நம்ம அந்த அந்த அந்த இன்ஸ்டூட்லே போயிட்டு ட்ரை பண்ணால ஜாப்க்கு
அந்த இன்ஸ்டூட்லேவா
ம் அவுங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு பூ போட்ருக்காங்கள வேகன்சி இருக்கு யாரா வந்து ஜாயின் பண்ணுமா பண்ணிக்கலான்ட்டு
அது வேணா நீங்க வேணா ட்ரை பண்ணலா ஏன்னா நாங்க கேட்டோம் சார் கிட்ட அவரு ஒரே வேகன்ட் தான் இருக் டர்னா இப்போ உங்களுக்கு நான் வந்து சாரா இருக்கேன் அது வேற ஃபேஸ் ஒரு பாஸா அது வேற ஃபேஸ் இருக்கும் நல்லதான் இருக்கும் பட் ஆனா நறைய திட்டு வாங்குவீங்க எல்லாமே அக்சப்ட் பண்ணிக்கணும் இப்ப இருக்க மாரி நான் அப்டி இருக்க மாட்டேன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்டி இப்டி சொல்லிந்தாரு நம்ம அப்றோம் வந்து எப்டி பேசிந்தாரு இப்ப எப்டி இருக்காரு பாரு அப்டின் நம்ம நெனைக்க கூடாதுல்ல அதுக்கு சொல்டாரு சோ அப்ப நா யோசிச்சுட்டேன் சேர் வேண்டா எதுக்கு இப்ப அவுரு நல்லா நல்லா பேசுறாருல அந்த குட்டு இது நம் அப்டே இருக்கட்டும் நம்பளே போய் வான்டெட்டா எதுக்கு அப்டின்ட்டு விட்
புரியுது ஆனா வந்து நம்ப எதுமே எந்த வேலயும் இல்லாம இப்ப இருக்க அதாச்சி புரிதா நா சொல்றது
ம் அனா ஜாய் கேட்டா எடுத்துப்பாரு நீங்க போய் பேஸ்லாம்
ஆ யே நா ஒன்னும் பர்ஃபெக்ட் இல்லயே அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு
ஆனா ஃப்ர அவருக்கு தெரியும்ல ப்ரெஷர்ன்னு
நீங்க பேசுறதே கேக்கல
அதுக்கேத்த மாரி
ஹலோ
அதுக்கேத்த மாரி ட்ரெயின் பண்ணுவாங்க
அப்டியா ஆனா வந்து அங்க நைன் தர்ட்டிக்கு தான் உடுவாங்களே வா சார்ட்டே கூட இருக்குமா
ம்
அதான் இப்ப கடுப்பு எனக்கு ஆனா நம்ப இத கத்துக்கற மாரி போனும்ன்னு இருக்கு எனக்கு எப்டி தெரியுமா பெரிய பெரிய ஐ டி கம்பெனிலா போகூடாது சின்ன கம்பெனியா போய் நல்லா கத்துக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாலேஜ் வச்சு வேற எதுனா ஒன்னு நல்ல கம்பெனி பிளேஸ் ஆய்க்கலாம் அப்டி த்தா தோணுது இப்ப எனக்கு
பண்ணிகடி
ஆம் இதுதா இப்ப எனக்கு வெறுப்பாவுது எனக்கு ஐ டில்லா கெடைக்குது ஆனா எங்க வீட்ல வந்து வேண்டான் சொல்றாங்க ஐ டி ஃபீல்டுல்லா
அதுல நீ ஐ டில போயி அக்கோண்ஸ்தா பாக்க போற
இல்ல ஐ டினா கொஞ்சோ டார்கெட்டு பிரெஷரு
ஏ அவோ அக்கோண்டன்ட்ல உனக்கு கென்னான் டார்கெட் இருக்கு புரில எனக்கு அக்கோண்டன்ட் ட்லல்லா டார்கெட் ட்ருக்காது உன்னோட வேல என்னன்னா டெய்லி இதுவே நீ வந்து இது பண்ணுவ அவ்ளோதா ம்
ஆ எங்க வீட்டான்ட வந்து ஊர் இவ்ளோ நேரோ வரல் இவ்ளோ நேரோ வர்ல இப்போ வந்துருக் கரு
ம்
இப்போ கொஞ்சோ கம்மயாயிருந்தா நெனைக்கிற ஏன்னா அவுருக்கு அவுருக்கு போறாரு
இல்ல ரொம்ப கேக்குது அவரு வாய்ஸ் கிளியரா ஆமா
இன்னமு கேக்குதா
ஆமா
அவர் போகவே மாட் டேன்றாரு எங்க வீட்ல இருந்து எல்லாரு வாங்க வாங்கன்ட்டு பிஸ்னஸ் டிரிக் யூஸ் பண்றாரு
ஓ சே ஓகே ஓகே
ம் ஆனா அவரு போயிட்டார் ரொம்ப லாங்குல ஆனா இப்போ வேற கேக்குது ரொம்ப
என்ன நீங்க உரிஞ்சுட்டுருக்குறீங்
ம் நா தண்ணி குடுச்சுட்டு வர்ற
ஆ சேரிங்க சேரிங்க
ம் சேரி ஓகே பாய் ஒன் ஒரு டூ மினிட்ஸீ ஐயையோ உங்ககிட்ட பேசின நா பாலு மறந்துட்ட